கம் தோழி நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க தோழி பசங்களலா ஸ்கூலு பள்ளிக்கு போய்ட்டார்களா
ஆ போய்ட்டாங்க தோழி இருவருமே போய்ட்டாங்க ம்
ல்ல சரிங்க தோழி வேலையெல்லா முடிஞ்சிட்டா தோழி என்ன தோழி சமையல் இன்னக்கி
ஆ இன்னைக்கு வந்து அ வாழைப்பூ கூட்டு பண்ண தோழி
ம் ம் சரிங்க தோழி சரிங்க தோழி
நீங்க நீங்க என்ன செஞ்சிங்க
கி சாம்பாரு அந்த சேப்பக்கிழங்கு இருக்குல்ல அதை வந்து இந்த உருள கிழங்கு மாரி வறுத்துட்டோ தோழி காலைல வந்து தோசை தா தோழி தோசை தேங்கா சட்னி அப்டிதா தோழி இன்னைக்கு அவருக்கு குடுத்தனுப்பல நேத்தக்கு மாரியே
அப்படிங்களா உடம் முடிலயா
இல்ல இல்ல இன்னைக்கு அவர் ஒரே புடிவாத நா வந்து அர நேர தா போவே பள்ளிக்கு வந்துருவே வந்துருவேன்னு செரி அவருக்கு நேரா குடுத்துட்டா காலைலயு அப்பற போமாட்டாருன் சொல்லிட்டு அவர கொண்டு போய் விட்டுட்டொனே நேத்து சொன்னனே தோழி அந்த மாரி பன்னெண்ட் மணிக் கொண்டு போய் லன்ச் குடுத்துட்டு தா வரணு அந்த மேரியு வந்து குடுத்றாதீங்க அப்டிங்கறா
அப்படிங்ளா
அ ஆவ் ம் மெரட்டிட்டு போறாரு இன்னைக்கு நீங்க அழச்சிட் டு வந்துட்டீங்கன்னா ஹாஃப் டேயோட நாளைலர்ந்து ஒழுங்கா போவே
ம் ம் ம்
ஆ மெரட்டிட்டு போறாரு என்ன பண்றது எதோ ஒரு மூடு போலருக்கு ஒரே அழுவ என்னன் தெரியில
ம் ம்
ம் அவ்ங்க தெர்ல அவுங்க டீச்சரு சொல்லிட் டாங்க நீ வா நம்ம மதியத்துக்கு மேல பி டி பீரியடு வெளையாட தான செய்வோ அப்றோ என்னடா உனக்கு வாடா பாத்துக்லா அப்றோ பாத்துக்லா வா அப்டின் சொல்லி அழச்சி ட்டு போய்ட்டாங்க
அப்டிங்களா அப்ப மாத்திருவாங்க எப்டியாச்சு மனச ம்
த்திடுவாங்க தோழி அப்ப பிரச்சனல்ல அப்றோ மதியோ சாப் ட்டு தா ஆவ்ணு சாப்ட்டுட்டு வெளயாண்டுட்டு வருவா ப்ப என்னனா எனக்கு நாளைக்கு நெனச் சா தா பயமா இருக்கு நாளைக்கு இந்த மேரி அடுத்தது ஆரம்மிப்பா பிரச்சன பண்ணுவா கண்டிப்பா அ நம்ம காலைலே டென்ஷன் பண்ணிவுட்டா என்னா பண்றது சொல்லுங்க
ஆமா ஆமா காலைலே அதா இது மாத்ரி சொன்னா ரொம்ப கஷ்டமா தா இருக்
ஆ ரொம்ப தொந்தரவா இருக்கு என்னா ப அப்பில்லா பண்ண மாட்டா என்னன்னே தெரீல
ம் ஓ அ பசங்க வேற யாராவ்து பண்றத பாத்து கூட
ஆ அதையு சொல்றாரு அ சொன்னாரு சே எ அவ எ ஃப்ரெண்டு அவளு மதியோ அன்னைக்கு போய்ட்டா ஆ சிவ சாயி அவனு போய்ட்டா நீயு ஒரு நாளு என்ன அழச்சுக்க போய்ட்டு வா ஹாஃப் டே லீவ் வுட்டு அப்டிங்கறாப்ல
ம் ம் நீ அதா அதா யாராச்சு சொன்னாங்கனா பாத்து சொல்றாங்க எ பையனுமே அப்டி தா தோழி ஆமா வந்து என்ன இவ பாதில கூட்டிட்டு போய்ருங்க ஆ அதுக்கப்பறமா அது மாரி ஆமா நறையா சொல்லுவாங்க வேற இவுங்க அது வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு நாளைக்கே வேணு நாளைக்கே வேணு அப்டி சொல்லி அலம் அடம் புடிப்பாங்க
ஆ அதெல்லா அடம்புடிச்சிருக்கா தோழி நா வாங்கி குடுக்கறதில்ல நம்ப்ளால எப் ப முடியுமோ அப்போ தா வாங்கணு சும்மா எல்லாரு வச்சிருக் காங்கன் சொல்லிட்டு நம்மளு வாங்கக்கூடாது யூஸ் ஃபுல்லா இருந்தா வாங்கி தரே அப்டின் சொல்லுவே சரி அப்றோ நம்ப அமைதியா உக்காந்து சொன்னாக்கா புரிஞ்சிப்பாப்ல
ம் அதா அதா அதா
என்ன தன்னோட பொருள் எல்லாத்தையு குடுத்துட்டு வந்தர்றாரு தோழி டெய்லி
அப்படிங்ளா
ஆமா பென்சில், ரப்பரு அப்டி அப்டியே எல்லாருக்கு கேட்டா குடுத்துட்டு வந்தர்றாரு இவரு புதுசு திரும்பியு வேற எடுத்துட்டு போறாரு இது ஒரு வேலையாவே வெச்சிருக்காரு ம் ம் நேத்திக்கு தா குடுத்துவுட்டே அப்டியே குடுத்துட்டு வந்துட்டாப்ல செரி இன்னைக்கு எனக்கு நீ வாங்கிட்டு வந்து காம்ச்சா தா உனக் வந்து வேற எரேசர் தருவன் சொல்லி அம்ச்சிருக்கே இல்ல இல்ல நா வாங்கிட்டு வரே தெரியாம குடுத்துட்டே அப்டின்ட்டாப்ல
ம் அப்டிங்களா ம் அப்டி குடுத்துட்டு எக்ஸ்சேன்ஜ் மாதிரி ஆனா அவுங்க பொருள அப்டி குடுப்பாங்களா அது மாதிரி பொருள் வாங்கிட்டு வர மாட்றாரு ஆனா குடுத்துட்றாரு ஆ ஆ ஆ ஆ
அ அது தா நடுவ்ல இப்பிடி தா பண்ணாப்ல போன வருடம்லா பாத்த பென்சில ரெண்டா ஒடச்சு குடுத்துட்டு இருந்தே ஒரு வாரோ கடுப்பாயிட்டு அ இல்ல இன்னு அம்மா நா ஒழுங்கா எடுத்துட்டு வரே பென்சில குடுக்க மாட்ட காண அடிக்க மாட்டேன்னு அப்புறோ ஒழுங்கா வந்தது இப்ப திரும்பி நாளைல இருந்து அப்படிதா ஸ்டார்ட் பண்ணனுனு நெனைக்கிறே
ஓ அது மாதிரியா செரி செரி செரி நீங்க மிஸ்கிட்ட வேனா சொல்லி பாருங்க தோளி பெயி அவுங்ககிட்ட ம்
சொல்லலா நம்ம சும்மா எல்லாத்துக்கு சொன்னா ம்ச் நல்லாருக்காது நால மறு நாள் நம்ம பையனையே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுதா நா சொல்றதுல்ல பெருசா அத எதா போயி இது பன்றது இல்ல
ம் புரியுது புரியுது நீங்க ச உக்கார வெச்சு சொல்லி பாருங்க அவங்க நல்லா பேசிட்டுருக்கும் போது இது மாதிரி ஆமா ஆ
எடுத்துட்டு வந்துட்ட எடுத்துட்டு வந்துருவாப்புல பாப்போ என்ன செய்யறாருன்னு பாப்போன்னு தா இருக்க
ஆ ஆ செரி செரி செரி என் பையனுக்குமே ஆ கூட்டுக்கா தோழி அவங்களுக்கு வந்து முட்ட வேக வெச்சு குடுத்துட்டே உம் நாங்க ஆ நாங்கதா வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு ஏதாச்சி ஆ காயி அது மாதிரி ஆமா ஆமா தோழி உம் உம் பல்லு வர வ ஒடையிற ஸ்டேஜ்ல இருக்கு தோழி எ பையனுக்கு அதுவே அவரு சொல்றாரு அம்மா நா இன்னிக்கு நா இன்னிக்கு லீவ் போட்டுறே மா எனக்கு வலிக்குது அது மாதிரி நேத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஒடையறதுக்கு முன்னாடியே பின்னாடி ரெண்டு பல்லு வந்துருச்சு தோழி அப்படியே ஷார் ஷார்பா இருக்கு அதா புதுசா வந்தா எப்பிடி இருக்கு அது மாதிரி தோழி ஆ அதா இது ஒடஞ்ச ஒடனே அது அப்படியே வந்துரும் போல முன்னாடி
ஓ ஆன வலிக்குந் தானே பாவோ
ஆமா ஆமா வலிக்குதுன்னு தா சொல்லிட்டுருக்காங்க எதுவுமே சாப்ட முடியில வலி
ஆ அதுதா அதுதா பாவோ தான என் தோழி இல்லன்ன லீவ் போட்டு கொஞ்சு ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கலாம்ல பாவோ
ஆ இல்ல தோழி அவனுக்கு இப்பதா நேத்துலிருந்துதா ஆட ஆரம்பிச்சிருக்கு அவ்வளவா வலிச்சிருக்காது ஆமா இன்னு கொஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புற பாக்கலா ஏன்னா இதுவே சொல்லிட்ட அவன் திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணுவாரு
ஓ அப்பனா ஓக்கே ஓக்கே அப்ப வேண்டா
ஆ ஆமா அ
எல்லார் வீ்ட்லேயு இப்டிதா போல
அந்த மாரி என்ன கேக்குறாரு நா அதெல்லா ஒன்னுஔ அடிக்காது சாதாரண ஆமா ஆமா எல்லா நம்ம கொஞ்சு அதுக்கேத்தா மாதிரி பேசிட்டோன்னா நம்ப ம்ச் ஓ செரி செரி ந அப் இப்ப இதுதா நமக்கு சாக்கு அப்படின் சொல்லிட்டு லீவ் போட ஆரம்மிக்கறது
ஆமா ஆமா அத சொல்லுங்க நீங்க இத சொன்னீங்களே கரெக்ட் இப்டி தா ஸ்டார்டிங்ல ரொம்போ அழுதான்னு சொல்லிட்டு ரொம்போ பாவமா இருந்தது செரி இன்னைக்கு மட்டு வேணா லீவ் போட்டுக்கோ நாள்லருந்து ஆனா போயிடணுனு சொன்னதுக்கு சரினு சொன்னாரு திரும்பி பாத்தா மறுநாளு அப்டியே பண்ணாரு
ஆமா
அப்புற ஒரு அண்ணன வர வச்சு மெரட்டி கொண்டு போய் ஸ்கூ பள்ளியில விட்டுட்டு வந்துட்ட
ஆ ஆ அதுனாலதா அதே பழக்கோ இந்த வயசுல எதுவு தெரியாது அவங்களுக் எது கெட்டதுன்னு அ அதா அதுமாரி தா பண்ண கூடாது என்ன பண்ற
கரெக்ட் தா தோழி நீங்க சொல்றது
ம் ஏ நீங்க வேற ஏதாச்சு கத்துட்ருக்கீங்களா தோழி அ கைத் தொழில் அது
கைத்தொழில்னா ஆரி போடுவன் தோழி ஆரி தெரியு இப்ப யாரும் போ குடுக்கறதில்லை தோழி பாத்தீன்னா மூளைக்கு மூள ஆரிதா இருக்கு
ம்ம்
எங்க ப்ரைடல் மேக்கப்லா கத்துக்றாங்ளா அவங்களே ஆரியு கத்துக்குட்டு மொத்தமா சேத்து வாங்கிர் றாங்க நம்ளுக்கு எங்கேந்து வருது எதாவது ஒன்னு ரெண்டு வந்தாதா இல்லனா அக்காக்கும் போட தெரியு ஏதாத் ஃபங்க்ஷன்னா நாங்க போட்டுக்குறது உண்டு மோஸ்லி நா போட மாட்டே நென்ச்சுங்களே எனக்லா நா போட்டுக்க மாட்டே ரொம்ப ரேர் கேஸு எனக்கு ரொம்பவு ஜிகுஜிகுனு இருந்தா புடிக்காது வேற சிம்ப்ளா இருந்தா புடிக்கு எனக்கு எம்ப்ராய்டிங் கத்துக்கணுன் தா ஆச ஆனா எங்க ஊர்ல அந்த அளவுக்கு யாரு இல்ல கத்து தரத்துக்கு
ஓ செரி செரி சரிங்க தோழி
தினா கொஞ்சோ நம்பளு யன் பண்லா கத்துக்கிட்டுன் பாத்தே ஏன்னா இப்ப ஆரி ஒர் றைய எம்ப்ராய்டிங் எல்லா விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க
அமா உஉஉ
அந்த அளவுக்கு ஆரி சொல்லி தந்த அளவுக்கு கத்து கரட்டாட்டு தரத்துக்கு வேற யாரு எம்ப்ராய்ரிங்க்கு இல்ல ஒரு எடத்துல மட்டுன்தா எம்ப்ராய்டிங் வர்க் போட்றாங்க அதுவுமே கொஞ்சோ சுமார் தான் வச்சுக்கோங்ளா
ஓ சரி சரி சரிங்க தோழி ம் அந்தா ஏதாச்சு கத்துக்லாமாம் அப்டின் யோசனையா இருக்கு தோழி சும்மா
உங்க ஏரியால யாரும் போடல யாருமே ஆரி ஸ்டாட் பண்லனா நீங்க ஆரி கத்துக்குட்டு ஸ்டாட் பண்ணீங்னா ஓடுன் தோழி கண்டிப்
உ உம்
அந்த மாரி எனக்குன்னா இப்ப இப்ப எங்க வீடி எனயோ ஓயவ் ஃபஸ்ட்டு வீடு எங்க வீடு ரினா ஒரு நாலஞ்சு வீடு கழிச்சு அங்க்யு ஆரி இருப்பாங்க திரும்பி அடுத்த ஆஞ்சப் பத்து வீடு தள்ளி ஆரி இருப்பாங்க அதனால என்ன பண்றாங்க மோஸ்லி நமக்கு நெறைய வரதுல்ல அப்டி சொல்ற ப நீங்க ஆனா போட்டு வந்தீங்கன்னா அதுலியே மூவா ஆய்ரோம் ஐயாயிரம் மாசோ ஒரு ரெண்டு மூணுவ் ரெண்டு போட்டாலே போது பத்தாய்ர எடுக்கலா
ஓ சரி சரிங்க தோழி அது எப்டி தோழியு ரொம்ப அன் ரொம்ப நேரம் ஆவு பண்றா மாதிரி இருக்குமா
ஒரு ரொம்ப ஹெவி ப்ளவுஸ் அப்டின்னா ஒ ரெ நாலஞ்சு நாள் வருன்தா கண்டிப்பா
ஓ சரி சரிஸ்
நார்ம்லாப்ல கொஞ்சோ சிம்பிள் டிசைனா ரெண்டு நாள்ளையே நம்ப யாரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல அப்டின்னா ரெண்டு நாள்யே முடிச்சிர்லா நம்ம புள்ளைலா வச்சிட்ருக்குறதுனால நா என்ன பண்ணுவே நைட்ல தா போடுவே பகல்ல எல்லாம் போட் டனா வந்து தட்டீ தூக்கிட்டு போய்டுவா
ஆம்மா
தட்னாலு நம்வெலாலே எடுக்க முடியாது இத கண்ணாமுண்ணாண் போய்டு
உம் உம் உம் ஆமா ஆமா தோழ
தூங்க வச்சுட்டு கொஞ்சோ ஒரு காலைல ரெண்டு மணி வரையும் போடுவே அப்றோ அவர் ஸ்கூல் போய்ட்டாருனா அப்டி பொடுவ அப்டிதான் தோழி அதனாலே எனக்கு டிலே ஆகு
ஓ சரி சரி சரி புரியுது தோழி ஆ ஏ இது பண்
த்துவலி வரு சில பேருக்கு பேக் பெயின் வரு
ஆமா மா அதா புரிது தோழி வேற மத்தபடி டெய்லரிங்கு அது மாதிரித் தையல் இல்லா வ
ஆ எனக்கு ஆசதா ஆனா கத்துக்ல டெய்லரிங் தெரியாது இப்ப இப்ப அன்னைக் கூட நா யோசிச்சே ஒரு நைட்டி பிடிக் க அம்பதுருவா அறுவதுருவா கேக்கறாங்க இதுக்கு நம்ப கத்துகிட்டா நம்பளே புடிச்சிட்டு போய்லாமோன் தோணுச்சு எனக்கு
ஆமா ஆமா அது என்னமோ கரெக்ட்தா தோழி ஓர அடிக்கிறதுக்கு
சுடிதார் வாங்கிட்டுவறோ டாப்பு நீங்க கையி மட்டு புடிச்சாலு செரி அதே அம்பருவாதா ஒடம்பு ஃபுல்லா புடிச் ச்சாலு அதே அம்பருவா இதுக்கு நம்ம கத்துக்கிட்டோன் வச்சுங்ளே அது கத்துகலாந் தேவல்ல மிஷின் வாங்கி வச்சுகிட்டாலே நம்மளே ஓட்டில்லா என்னா அ இதுக்கே தனியா செலவாவுது
ம் அதா அதா தோழி. அது எதாச்சு ஒன்னு பண்ணணு ம் இருந்தாலு ஒரு பசங்களுக்கு கொஞ்ச கொஞ்ச பண்றா மாதிரி பண்ற மாரி இந்தா நம்ப இது கத்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதா தோழி இந்த மாரி ஒர்க் இதுவே என் பிரண்ட் நண்பர் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க மூலியமா தான் இந்த இதல நா ஜாயின் பண்ணி பேச்னனே நானு
செரி செ செரி செரி செரிங்கத் தோழி இருந்தாலு அது எப்பயா இருந்தாலு நீங்க தனியா கூட போடலா அ கைத்தொழில் ஒன்னு இருந்தா நல்லதுதா தோழி எப்பியிமே
ஆமாந் தோழி கண்டிப்பா நீங்க நம்ம என்னாதா இப்ப வேலையே கெடச்சாலு வேலைக்கே போனாலு நம்ம சைட்ல எதாவது பண்ணணுந் தோழி நீங்க என்னாதா வேலைக்கு போனாலு அது பத்தாது கண்டிப்பா இப்போலா காலகட்டத்ல பத்தாது கண்டிப்பா அதனால அந்த ட்ல எதாது ஒரு பிஸ்னஸ் மாரி பண்ணணுந் தோழி இல்ல இல்ல நா ஒவ்வொரு நேரந் தோணு நம்மர் ட்ரெஸ்ஸு பெசாம சேல்ஸ் பண்லாமாப் பில்லாந் தோணு கொஞ்ச டிஃப்ரெண்டா வாங்கி வச்சி சேல்ஸ் பண்லா அப்டினு அம் சம்டைம்ஸ் எல்லா ஆன்லைன்லியே வாங்கறதுனால வாங்க மாட் டாங்லோனுன் தோணு எ நம்மத் திரும்பி அடுத்த கால்ல பேசுவோந் தோழி நன்றித் தோழி
ஆ நன்றி நன்றி நன்